ஆஹ் கேக்கலா
ஆஹ்
ஹலோ
ஊர் பசங் கேட்ரீங்கலா கூப்டா வரீவீங்லடா
வரண்டா விஷ்ணு
ஆஹ்
கேட்ரிங் கூப்டு பைக்கு ல்ரா பைக் நானா வந்து என்னய எலுப்ர
இல்ல நாங்க போயின்னு வர்லோ அது மாரி ஏதனா ச லோக்கல வந்த எங்க மேல ஒரு அம்ப ரூபா பிச்சுக்கு னாதா
ஆஹ்
எங்கதா இருக்குங்ளா நாங்க சொந்தமா புச்சோம்ண்ணா
உம்
கட்டாருக்குடா
உடிய அ
ஆஹ்
உம்
நாங்க தா புடிக்றோ சொந்தமா
ஹு ம்
சந்தமவே புடிக்க மாட்டேன்றன
சொந்தமா புச்சுமானா கர்டாருக்கு ஜாலியா செஞ்சுனு அதுவு
ஆஹ்
ஆஹ்
ஆஹ் என்ன
எதா புரிய்துஞ்சர்லா நாங்களே உனத்த புச்சி குடுக்குறோ
ஆ அவன் காசு அடிப்பாந்தான
அமா ஐம்பரூபா புச்சுருவாண்டா ஒரு ஆளு மேல ஆஹ்
உ காசல்லா அம்பரா புடிப்பா எல்லாத்துலயு
நானூறுவானா முன்னுத்தம்பருவா குடுப்போ
ம்
நாங்க நல்லா செஞ்சுட்டு அவே நல்ல பேரு வாங்கிட்டு வருவோ
செஞ்சு சரியாத நீ கொஞ்ச சென் ட்டு வந்துரு வெள்ல வந்துரு
நா சிட்டில தான்னாருப்பே நம்க்கு என் கேட்ரிங்ளே எவனுமே இன்சார்ஜ் கெடையாது நாங்க தா இன்சார்ஜ் என் கேட்ரிங்களே நா பத்து பேரு தா ப பத்து பத்து பேருமே எங்க ஊரு பசங்க தா டுத்தா அதனால நாங்க எதுவுமே கேக்க மாட்டோ
ஆ
நாங்
ஆ
அவுள தானா
பேச ஆராம எந்து வந்துரு
அப்டிதா அடி செஞ்சுட்டு அப்படியே வந்துர வேண்டி தா
ம்
எங்கூ எங்கூர் பசங்கலா எங்கூர் பசங்களா சேந்து என்னா பண்ணுவோ நம் பஸ் எந்த வேல நம்பதா செய்யனு சப் செஞ்சுறதா
அப்பிடிங்களா
ஊர் பஸ் நிச்சம் ஐடியாலாங்க் சாதாரன ஒவியா டைப் ஒ
வேற ஒரு பசங்கக்கூட போவியா
வேற ஊர் பசங்க கூட போனன்னா எங்கள தான் ஸ்ட்ரைட்டா வேல வாங்குவானுங்களே
அவனுங்க செய்ய மாட்டனுங்க
ஆ கூட இருக்க பஸ் தைட்டா நம்மளதான் வேல வாங்வகுவனுங்க
டைட்டா வேல செய்வியா
தைட்டா கீ பண்ணுவோம் ஓடய மாட்டானுங்கோ ஒரு அண்ணா வருவா அந்த அண்ணனுக்கோசரம் செய்வோம்
ம்
அதானா இல்லன்னா அதுல நாங்களும் சுத்தினு கடப்போம் இருவத்திஞ்சு பேருடா அவ கேட்டறீங்க் பன்றா இருவத்தஞ்சு இருவத்தி அஞ்சு ஏய்
ஆ
பழய டேட்லதா சேராத வுட்டே இப்ப தா தெரில அதுல நானும் ஒரு எங்கனா வந்துச்சா
நீீ எப்போ எந்திரிச்ச
இதுல போக முடியாது எட்டு பேருதா மொத்தமே ஊர் பசங்கதான் டா நாங்க தெரிஞ்சுதான அவுங்கெல்லாருமே
அதுவு சாம்பார் கேட்டரிங் வெறுப்புல்லா ஆயிச்சுன்னு
சாப்பாடே சாம்பார் கேட்டீங்கன்ன எதோகுது வாட உளுந்
ஆஹ் அதல்லா வச்சுனுக்குனு நீங்க இப்ப எத்தாகன டேய் எட்டு பேருனா வேலை ஆகாதுடா
என்னன்னா தாபாவோட தாபாக்கு தாபா வச்சு நிக்குறாருனா
ஆஹ்
தாபா
அங்க அந்த அந்த இது ஆட்டரு
பல்ல சிக்கன் ரைஸ் ஏதா போட்டா கூட நல்லா இருக்குண்டா சிக்கன் ரைஸ்ஸு
சிக்கன் ரைஸ் போடமாங்க டே டேய் சிக்கன் ரைஸ் அந்த கடை எந்து இதுகுடா போட்வாங்க அவ்வளோ போட்றாங்கா டே டேய் எவள்றா போடுது
ஆ
அவல் தா சிக்கன் ரைஸ்ஸுதா போடுவாங்க அவங்க டேய்
எதோ ஒண்ணு போட்டோ
விஷ்நாத்தினாவ திரும்போ இன்னாடா விஷ்ணு இங்க எப்படா வர வாளிபால் வெளாடத்து வரன்னீரு
ஏண்டா வரணுன்டா பப்ளே எங்க கர்ட் கர்ட்டா சொ அவ்ரு பைக்கு தரமாட்டார் டா தந்தார்னா கூட சீக்ரோ வா சீக்ரோவான்றாரு
சேர் உ உன் ஃப்ரெண்டு தா அனிக்கி எத்னு வந்தியே அது மாரி எத்னு வந்துரு பலா இன் அந்த இ அந்த பலோ ஆறுக்கு போலான்னு இட்னு வந்து வெய்
மாங்காளா அத்துட்டிங்ளா
ஊம்
இருகுதா இன்னு
ருகுது
ஒர்நா வந்து வெய்லு மட்டோல்லனா ஜாலியா வந்து அங்க இந்ட்டூ நைட்ல தங்கிட்டு நைட்ல அப்டியே தூங்கிட்டு நம் பசங்கல்லா
விஹ்ணு மாங்க எதுமே உ டேய் உ ஃப்ரெண்டுது எத் னு எத்னு வந்துறா அவ ஃப்ரெண்டு ஒருத்த வருவா பாரு இது எம் டீ ல
ஆ இப்ப அவங்கூட்தா வந்துனுறே அவங் வீட்ல கேப்பாங்கலாடா கேப்பாங்கல்ல அவ கட்டா நம்ம வீட்டு வந்து உலப்பாரு மேல ஒரு ரூம் அப்டேக்குது நீ நானு தவா எ ஃப்ரெண்டு எல்லா இங்கதா அவுங் கேம் ஆட்னுப்போ நைட்ல
எங்க
போய்ட்டு வந்தா வந் இவ்ளோ நே கேம் தா ஆடிந்தோ மேல ஆ நா அஷ்டே மாஸ்டரு இப்பதா அத ஸ்டாட் பண்ணோ
உம்
அதா அடி செறான அடி மாஸ்ட்டுக்கு அச்சி தூகினு போய்னேக்குறோ அஷ்ட தா தா மாஸ்டர் மாஸ்டர் டன் டன் டன்னா
க்ருஷ்ணனா அது வெளாடியே ரொம்ப நா ரொம்போ வர்ஸ் ஒரு மாசோ ஆவுது ரொம்ப மாசம்
நம்ளுக்கோச பாக்றா
விளாடுதுன்றுவே நா
அசோக் ஒரு ஆள் வெளாடுவனா
ம் அவுங் கூட ஆடற்தில இப் போயாட் துமே ஆடதுலயா டேய் இப்ப அவன ஆடதுல்லயா ஆருமே ஆடதுல்ல ம்
ஆஹ் என்னா தா பண்றீங்க டெய்லியு
நா பண்றேன்னா ரீல்ஸ்ஸு பாத்துனு ரீல்ஸ் பாத்துட்டு அப்டியே வாலிபால் ஆடுவே கேமே ஆடுரதில்ல உம் சாந்திரத்தில ஆடுவாங்க நைட் விளாடுவோ
சாயந்திரம் போவியா உம்
வேறு போச்சா போங்க
இதுனா டெய்லிலா தீந்திருல்ல
உம் அதா காலைல வைஸ் நேம்
இல்ல
கரண்ட் வேற இல்ல
வீட்டுக்கா வன்ட்ட
உக்கும்
கரண்ட் இல்லயா
உம்
ஆஹ்
கரண்ட் ஒன்னு கூட வரலடா ரொம்ப நேரம் ஆச்சு
அப்பா போச்சு ஆமா அப்பா போச்சு தம்பா பேச போது ஆஃப்பாச்சு
கூட வலே தெரியு ஒண்ணுமலா வல்ல
அடப்பாவி
வெறுப்பா இருக்குதுடா போய்
வந்துச்சு நா தா சாஜரு போட்டு வந்தே
உம்
நா இப்போ கம்மி ஸார்ட் பண்ணமாரி செஞ்சுட்டு ஆஹ் சைன் குடுடா
எத்தன மணிக்கு ஸ்டார்ட் ஆகு
தெரிதா சீக்கரமா கூட்டு வட்டே நான் முடினா வெட்ன விட்டு போய்டு
ஏ இப்பதான் பன்னெண்டு ஆக போகுது பன்னெண்டு மணிக்களாம் சாப்பட மாட்டான் சாப்பாடு ஒரு மணியாவுது
உம்
ஒன்நீளம் ஒன்று
அத்த நாள் தெர்லையே ஒரு மணிக்கு எப்ப முடியெடுத்து வந்தர வேண்டிதா
இப்பனு கல்யணம் எந்தாச்சு சாய்ந்தரமா தான் ஆச் செய்ணது பாப்ப கணத்ததுன்னர்
ஆஹ்
பாக் கடலா துன்னு ரொம்ப நாள் ஆயிருச்சு நா சாய்ந்தரொ வந்துற்றேன்
இடியாப்ப இல்லியா பசியா இருக்குது வட தா சாப்படனு போ வட வச்சு சட்னி வச்சினு
வடையா ஸ்கேட்டிங் விட்ரு
சட்னி சட்னி
ம்
சாப்பிட வேண்டதா என்ன பண்றது பசிக்கு டேய் தாபா கேட்டீங்க இல்ல தாபா இன்சார்ஜ் அவரு
ஆமாட எதுனா மாரி இது தெரியுமா இது மாதிரினா இதெல்லாம் எட்டு பேர் தா இருக்கிரீங்கோ
அதா ஆளுக்கு ஒரு நாளக்கு சுத்தின்னு இருப்போ
அந்த கோட்டம் வந்துச்சு என்னாப் ஒண்ணு வராது
ஆமா அவங்க ஆளுங்க செய்வாங்கடா
தாபா ஆளுங் வன்டாங்களா டேய் நீங்க ரெண்டு பேரு கலந்து பண்றீங்களா
அவங்க வேல செஞ்சுதா ஆவனு வேற வழி கிடையாது நா எப்டி செய்வே நா ஒன்னுன் போ ஒவ்வொரு டைம் ஒரு பொருள வைக்க மாட்டோ
ஏய் அவங்கள வந்துக்கிறாங்க நீங்களா போய்கீங்களா
அப்டி கெடையாதுடா எங்க எட்டு பேர் மட்டும்தா
ஆம்மா எட்டு பேரு மாறிதான் கேட்ரீயே அப்பா அவுங்கதுலந்து இதாப் ம்பாலுங்கன்னு
தாபா தா தாபா அதுனால நா இன்சார்ஜ் தாபா மேனேஜர் நா கூட ஆளுங்க செய்வாங்கடா அவங்க ஊரு ஆள் செய்வாங்க
அங்கூரு ஆளு கூட கேட்டிங் வந்துக்கிறாங்கா
அவங்க ஊரா ஆளுங்கடா இப்போ நம்ம அம்மா அப்பா செய்ய மாட்டாங்களா அது மாரி அவங்க ஊரா ஆளுங்க கிஸாலு வந்து என்னாச்சுப்பாங்கோ
ஆ டேய் அது வேணா வைக்க மாட்டாங்கடா இப்ப எதுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறது
டேய் நா போன ஊர் நாங்க ஊர் நெறைய கிராமத்துல செய்னுல
ம் அது மண்டபோ மண்டபமா மண்டபமா அது
இது மண்டபம் அதுவே நிறைய நான் ஒரு நான் ஒரு நாள் செஞ்சே கேட்டு ஏ முகேந் நாங்க ஒரு கேட்டரிங் செஞ்சோ நாங்க ஒரு கேட்டரிங் செஞ்சோ அதே எட்டு பேர் தா ஃபுல்லா அவங்களால செஞ்ச அவங்காளுங்களே சாம்பார் எடுத்துனு போறது சட்னி எடுத்துனு எல்லாமே எடுத்துனு போய் அவங்களே செஞ்சிருந்தாங்கோ
நீ என்ன பண்ணீங்கோ
நான்லா ஆளுக்கு ஒரு பொளு வச்சுதா அங்க வந்து குண்டாவே ல்றா முக்கியமா எதுவுமே கிடையா சாம்பார்னா ஒரே சாம்பார் தான்டா
ம்
எதுமே கிடையரா
ம் வெறுப்பலா விஷயம்னா போலுருக்குடேய் இங்க வா டைட் வெலகுதுவா
டைட்டானா டயத்துல ஒன்னுமே நாங்க செய்ற வேண்டியத செய்வோ
இன்னைக்கு உட மாட்டான் வெள்ளியே நீ வெள்ளியே வரமுடியாது
எத்தினி பேருக்குடா சாப்பாடு கேளு
எத்தினி பேரு வராங்களோ விஷ்ணே
ரொம்பஷ்டு
அ இன்னவா அதுக்கு ஐநூறு பேரு வண்டாங்களா
நீ நீ என்னத பண்ற நீ இந்த அம்மா பேச மாட்டல அரிஸ்கிட்ட குத்துருங்கோ
உம்
அவள்தான் அரிசு நீயே பேசு அதமாரி மாத்தி மாத்தி பேசினிங்கோ அவள்தான் எவனா பேசலாண்டா பபுல்கிட்ட குத்துட்டு கோய்ந்தைங்ககிட்ட குத்துட்டு பேசின்வர சொல்லு
ஆனா டீசன்டா பேசணும் எதுவுமே பேச கூட வேற இதும்ன
அவள்தான் அவனும் கொஞ்ச நேரத்ல நீ இன்னும் ஒரு சங்கிலி பின்னி வை கிணும் பபுல டைம் ஆய்ட்சுடா டைம் ஆய்ச்சு
விஷ்னா பத்து நிமிஷம் கழிச்சு வச்டாலே போது வச்சிரியா வக்கினும் வேஷ்டெ அழப்பை முடிக்குமா ரத்து செய்க அதுவா ரெட்டா
அ அயட் பேர்க்கு நா இல்ல நா கட் பண் தா அழைப்பை முடிக்க அப்படின் வருது